ஹலோ
ஆ கேக்குதுங்க அதா நா என்ன சொல்ட்ருந்தேனா இந்த லவ் அதா டாபிக் இருந்திருந்தா லவ்வர்ஸ் அண்ட் ஃபைட் காதல் சண்டை அவங்களுக்கு நா வந்து அவுங்க
இந்த டாப்பி நம்ம பேச முடியாது குடும்பங்களுக்குள்ள உள்ள சண்டைகள பத்தி இதுல பேச முடியு குடும்பங்கள் பத்திதா பேச
ஏ அது குடும்ப தானங்க நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடக்க சண்ட பத்தி பேசுவோ அது ஒரு குடும்பதா அது ஒரு லவ் லவ்வா
ம் சொல்லுங்க உங்களால என்ன மாரி சண்டைகள் வருது நீங்க என்ன மாரி சண்டை குடுக்குறீங்க எப்பிடி அந்த சண்டை எல்லா பேஸ் பண்றீங்க சொல்லுங்க
என்ன என்னாம சொல்றவர்னா என்ன என்ன மாரி சண்ட வருணாஅவ ஒரு விஷயத்த வந்து அவுங்க வந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ம் மீன்ஸ் இப்போ நா வந்து ஒரு ஒரு பக்க வெளிய போனேனா அது லேட் ஆயிரு அதுல வந்து அவுங்க இன்பார்ம் பண்ணிட்டுதா பொயிருப்பா இப்ப வெளிய போறப்பான்னு கேட்டுட்டு போயிருப்பா ஆன மெயின்ல ஒரு விஷ்யோ என்னனா அவுங்க நறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணு டைம் ஸ்பெண்ட் பண்றது வந்து ஃபை மினிட்ஸ் பேசுனாலு வேல்யபுலா பேசு வேலைக்குல்லா டைம்ல மிஸ் பண்றது தா எனக்கு தெரிய வைக்கனு நெனைக்கிறாங்க நா அது பண்ணலாதா ட்ரை பண்ற ஆனா அப்டி இருந்தாலு ஏதோ ஒரு செகண்டல வந்து அவுங்ள வந்து ஹேர்ட் பண்ணிற்றே அது எப்டி நா கேரி ஃபார்வேர்ட் பண்ணி அத கொண்டு போறதுன்ன எனக்கு ஒன்னு புரியல நா அப்டி அது வந்து அவாய்ட் பண்ணி கொண்டு போயி அவுங்கள வந்து ச இந்த இஷ்யூவே இல்லாம எப்டி வந்து அவுங்க
ஒரு ரிலேஷன்ஷிப்ல இஷ்யூ இல்லனா அந்த ரிலேஷன்ஷிப்பு போச்சுன்னா வச்சுக்கோ ஓகேங்ளா
ச்சு இஷ்யூ இல்லாம இல்லைங்க அதனால வந்து அவ ரொம்பமே வந்து அதனால வந்து ரொம்பமே ஃபீல் பண்றா மீன்ஸ் எப்டி சொல்லறதுன்னா அதனால ரொம்ப கஷ்டப்பட்றா அவ அ
அவுங்க உங்ககிட்ட சொன்னாங்லா
அ ஆமாங்க ஆனா ரொம்பவே வந்து கஷ்டப்பட்றாங்க அவுங்க ரொம்பவே கஷ்டப்பட்றா அவ அந்த அந்த அதுலருந்து அவளால வந்து நா எப்டி சொல்றேன்னா அவுங்க வந்து அதுல இருந்து அ எப்பிடியாவது வந்து அவுங்க இது பண்ணிட்ருவாங்க அவுங்க சா மீன்ஸ் அவுங்களால வந்து அது இவ இதுக்கு எப்பிடி சொல்றதுன்னா சம்மாதனப்படுத்துணு நெனப்பாங்க அது அதனால நா தெரியாம ஹார்ட் பண்றலா ரொம்ப ஹர்ட் ஆறாங்க அவுங்க எனக்கே தெரியுது ரொம்பஹார்ட் பண்றோ ரொம்ப டைம் மீன்ஸ் அந்த டைம் வந்து டைம் வெளியே போனா அதே அப் எப்பிடி நேர போறதுன்னு தெரிய மாட்டேங்குது அவுங்க அந்த இடத்து ல மறக்கறண்னு ஆச்சுறா ஆனா மறக்கறது இல்ல இல்ல அவாய்ட் பண்ணி அவாய்ட் பண்ணிட்டு வர முடியாத சுச்சுவேஷனா இருக்கு அதுதா பெரிய விஷயமே இப்ப இப்ப நம்ம போய் அவுங்ககிட்ட போய் நம்ம ஒருத்தககிட்ட பேசிட்டு இருக்கு போது அத வந்து அவாய்ட் பண்ணிட்டு வரவே முடியாது ஆ இடத்துல வந்து நா வந்து மீன்ஸ் கால் பண்ண போது நா அட்டன் பண்ணி வந்து இந்த மாரி இருக்கேப்பா வேல வேல இருக்கு
அட்டபண்ணி என்ன சொல்லுவீங்க நீங்க அந்த இடத்துல ஒரு பெரிய பொய் சொல்லிகிறீங்க அதாவது சார் அஞ்சு நிமிஷத்துல போயிருவே அப்பிடிங்குறதையு சொல்லிறீங்க ஆனா என்ன அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்குஸ் போறதில்ல அப்பிடிங்குற பட்சத்துல திருப்பி ஒருக்கா நம்மளே கூப்டு இல கொஞ்சோ லேட்டா ஆ அப்பிடி அதே அவுங்க கேட்பாங்க ஏ இத சொல்றே அப்பிடின் கூட கேட்பாங்க ஆனா நம்ம சொல்லிட்டாதா பிரச்சனையே இல்லயே அப்டிங்குற ஒரு விஷய இருக்குல்ல இன்னு போகல இங்கதா இருக்கே அண் லேட்டா ஆகுது
அதையு நா சொல்றேல ஒரு டைம் சொல்லுவே அதையு
அதே ஒரு டைம் சொல்லிட்ரு இருந்த ஒரு பர்சன் சொல்லலனா அப்பிடின்னா கோ சண்டைகள் வரதா செய்யு
ம் அதேதா பிரச்சன இப்ப அவனால வந்து அது எப்பிடி அதனால வந்து அவுங்கள ரொம்ப அவுங்க ஹெல்ப்பண்ணு ரொம்ப அவுங்க கஷ்டப்படுத்துணு ஒரு விஷத்துல பண்ணுபோது ரொம்ப கஷ்டப்படுத்துற தோணு உனக்கே அப்ப திருப்ப அவ்ள சமாதானப்படுத்தணு அவங்க வந்து ரொம்பக்
ஏதுக்குங்கா ஒரு ரிலேன்ஷிப் வந்தா சண்ட சாமாதானோ அதுக்கு ரிலேஷன்ஷிப்பே இல்லாம போய்ர்லா
ஆ அப்டின்னா வாழ்க்கையில எதுக்கு வந்து இன்ம துன்ப வருது அது மாரிதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க எப்டிங்க விட முடியு வாழ்க்கைஃபுல்லா அவதா எனக்கு வேணும்னு சொல்லி க உக்கான்ட்ருக்கே அசால்ட்டா அவள தூக்கி வீசிட்டு நா வர முடியுமா
எல்லாருக்குமே புடிக்குங்க எல்லாருக்கு எல்லாரையு பிடிக்குங்க யாருக்கு யாரே பிடிக்காது உங்க அம் அம்மாக்கு உங்கள பிடிக்காதா
அதுதா சொல் அப்டி நா அந்த வார்த்தைய நா திருப்பி கேட்க முடியாது எங்க அம்மாக்கென்ன பிடிக்கு எங்க அக்காக்கென்ன பிடிக்கு எல்லாத்துக்கு என்னை பிடிக்கு இல்லன்னு சொல்லல ஆஹ் பிடிக்கு ஆனா வாழ்கய ஷேர் பண்றது ஒருத்ங்கூட தா ஷேர் பண்ண முடியு அந்த ஒருத்திதா அவ அவ என்ன தா வந்து என்ன என்னதா வந்து கோச்சு இது பண்ணாலு அவன் மனசு கஷ்டப்படக்கூட தா தோணுது ஆஹ் அவ கஷ்டப்பட்டா எனக்கு மிகப்பெரிய கஷ்டமா இருக்குது லைஃப்ல எனக்கு அது
ஏன்னவோ இது எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஃபார்முலாஸ் தா புரியவே மாட்டேங்குது வேனானா வேணா
எ கொக்ட்டே இல்ல அப்டி இல்லேங்க குட்நைட் ங்க என்ன ஏது சின்ன குழந்தைங்க பொம்மை விளாட்டு வேனா நீ வேனா ஒ லைஃபே பாருன்னு சொல்றதுக்கு மீன்ஸ் அந்த அளவுக்கு அவ மேல அட்டாக்ஷனா அட்ராக்ஷனா இருக்காங்கது அ அவ இல்லாத அத வந்து நல்ல யோச்சு பா வே முடியல ஏனா லவ் எவ்வளோ கேரிங் இருக்கு தெரியுமா அவமேல சின்ன சின்ன விஷயத்தையு கூட அவளுக்கு நா பாத்து பாத்து பண்ணனுன்னு நெனைக்றேங்க ஏ பாத்து பா்த்து பண்ணு நீங்க கேக்லா ஆ ஆனா அவ நெறய இதுமுன்னாடி வந்து நெறய விஷயத்த வந்து அவ வந்து எழந்துருக்கா அது எல்லாத்தையு நா திருப்பி நா குடுக்கணுன்னு நெனைக்கிற அவ்ளோதா அது அவளுக்கே தெரியாம அந்த விஷயத்த வந்து அவ லைஃப்ல வந்து கொண்டு வருனுனு நெனைக்கிரா அது நெறயா எனக்கு எனக்கு நெறைய கா தெர்ல எனக்கு மீன்ஸ் அவுங்க நெறயா தே அவளுக்கே தெரியாம நெறயா ஹெர்ட் றாங்க அதெல்லா மீன்ஸ் லவ்ங்கரது அதான இப்ப அவ திட்
ஓ அப்போ புரில நீங்க நெறயா ஹெட் பண்றீங்க ந அவங்க உங்கள ரொம்ப ஹெட் பண்றாங்கன்னு சொல்றீங்களா
இல்லைங்க நா நெறய அவள ஹெர்ட் பண்ரேன்னு சொல்ற
ம் சேர் நாலா அதே அளவுக்கு ஈக்குவலா உங்கள அவங்க ஹெர்ட் பண்றாங்க தான
இல்லைங்க அது ஹெர்ட் கிடையாதுங்க அது உரிமைன்னு சொல்லுவாங்க இப்ப வந்து சமக்
ப்ப உரிமல்லா அவுங்க பண்றத மட்டு உரிமன்னு எப்டிங்க சொல்ல முடியு
எங்க அவங்க பண்றது உரிம தாங்கா ந இல்லன்னு சொல்லீங்க தெரிஞ்சதுனால தா நா வந்து தெரிஞ்சனாலதா வந்து பாத்தீங்கன்னா அவள நா வந்து இவ்ளோ வந்து மீன்ஸ் அவங்க வந்து அவங்கள எல்லா தூங்க வந்து இது பண்றது ஏன்னா எல்லா எல்லாத்துகிட்யு ஷேர் பண்ண விஷியோ அவங்க சொல்லுவாங்க அவங் ஃப்ரெண்ட் அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸு என்ன விட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நெறய பேரு இருக்காங்க அவங்களிட்ட சேர் பண்ணத விஷயத்தையு கூட எங்கிட்ட ஷேர் பண்ணிருக்கா அப்ரோ என்ன என்ன இதுல ஆஷ ஃப்ரெண்டு ஆஸ்ய ஃப்ரெண்டு அப்ரோ வந்து லவ்வரு எல்லா எல்லா பொஷிஷன்லியு என்ன ஒருத்தங்க பாக் கறாங்கப்ப அப்ப அந்த கம்ஃபர்ட் எங்கள்ட்டதான ஃபீல் ஆகுது அவளுக்கு
ஏங்க ஷேர் பண்றாங்கங்கறது. கணக்கா உங்கள உங்கள அந்த பொசிஷன்ல வச்சிருக்காங்கன்னு அவங்க சொன்னாங்களா
ஏங்க எதுமே சொல்லி தெரியணு ஒருசில விஷியோ சொல்ல சொல்ணு தெரியணுல்லா இல்லைங்க உள்ள ஃபீல் ஆகுங்க அந்த ஃபீல்ல அவங்க தெரியணுங்க எல்லா விஷயத்தையு அவங்க சொல்லிட்டு இப்ப வந்து ஒண்ணுமே இல்ல இப்ப வந்து அவ வந்து டப்புனு ஒரு செகண்ட்ல வந்து ஃபோன் மீன்ஸ் இப்ப நம்ம எதோ ஒரு வேலைல கொண்டுருப்போ ஆனா ஒரு செகண்ட் நமக்கு திடீனு அவ எண்ண வரு என்னன்னா நம்ம நம்ம கால் பண்ணலாம வேணாமான் டபுள்மைண்ட் ஒரு சக்குனு நம்ப ஒரு கால் பண்ணி ஒரு மெசேஜோ காலோ பண்ணா அவளுக்கு சந்தோசோ எல்லா நேரத்துல அப்டிதாங்க இருக்கு அந்த ஒரு சின்ன ஒரு கால் ஒரு மெசேஜ் தா அவங்க இதே மாரி அவ நெனச்சுட்டு இருப்பா செரி ஓகே இப்ப சிம்பிளா போனவா சண்டே ச சாட்டர்டே வந்து அவங்க வெளிய போய்ட்டாங்க சரிங்களா ஃபேமிலியா அவுட்டிங் வெளிய போயிருக்காங்க அந்த எடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன என்னால கால் பண்ணாம இருக்க முல்ல மெசேஜ் பண்ணாம இருக்க முல்ல மீன்ஸ் நா அவங்கள ரொம்ப நா மிஸ் பண்ற ஏனா ஃபோன் அவங்க கைல இருக்கா இல்லயா எனக்கு தெரியாது மீன்ஸ் அவங்க ஃபோன்தா போட்டோ எடுக்க யூஸ் பண்ணுவாங்க சொல்ட்டு போனாங்க எகிட்ட அவ சொன் போலேனா என்னோட இது இருக்கு ஃபோட்டோ ஃபோன் அங்கட்டு இருக்காது கால் நீ வந்து கால் பண்ண வேணா மெசேஜ் பண்ண வேணா சொல்ட்டு போனாங்க அனா அந்த எட்த்துலா அவங்க கால் வருமான்னு சொல்லி இருந்தாலு ந உள்ளே உள்ளே பாத்திருப்பனு எனக்கு தா தெரியு அந்த டைம்ல அவ கால் வரும்போது அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கு தெரியுங்களா அந்த எடத்துலயு என என என எனக்காக கால் பண்ணிருக்கா நா அவகால பாத்துட்ருப்ப சொல்லி கால் பண்ணிக்கூட சிவா கால் பண்ணி என்ன பண்றிங்க கேட்டா அது ஒர் அது பெரிய எவ்ள விஷ்ஸ்யு யோச் பாருங்க ஃபர்ஷ்ளா கால் பண்ணாம உட்டு ஈவ்னி்ங்கா எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல பண்ணிருக்கலாம்ல அ ஹாஸ்ட் இந்த அந்த எடத்துல வந்து நா வந்து அவளுக்கா வெய்ட் பண்ணுவ செய்வே நெனைச்சிட்டுயிருந்த ஆனா அந்த எடத்துல நா என்ன பண்ற அவ ஃபோன் வந்து அவ ஃபோன் வந் மீஷோ ஃபோன் பண்ணாத நால ரீச் மெசேஜ் பண்ணாத ரீச் காலை ல போனா லேட்டாவு போல நெனச்சிட்டு நா எ பிரண்டோட ஃப்ரெண்ஸ்ஸோட கொஞ்ச வெளிய போயிருந்த அப்ப வந்து அது வந்து அவளுக்கு ந சொல்லாம போயிட்ட அது அவளுக்கு ஹர்ட் ஆயிடுச்சி அவளுக்கு அது அ
தெரிஞ்சி பண்றோமோ தெரியாம பண்றோமோ இல்லைங்க அவ எப்டி சொல்றனா அவ எனக்கு பாத்துபாத்து பண்றது நா அவ வந்து யோசிக்காம பண்றனோ அவங்கள நெறைய விஷயோ தோணுது எல்லாமே அ
உக்காந்து ரொம்ப யோசிக்கிறீங்க போல லைஃப லைஃப்ல இப்பல்லா யோச்சா ரொம்ப கிரிட்டிக்கலா மாறிடு செரிங்களா இவ்வுளல்லா யோசிக்க கூடாது ரொம்ப நார்மலா
கிரிட்டிக்கலா மாறாதீங்க அவுங்க வந்து எப்பலா பாத்துக்கணோ நினைக்கிறதே எ வாழ்க்க வந்து மீன்ஸ் என்னோட ஆ சொல்றயில்லங்க லைஃப்ல ஒ ஒரு விஷ்யோ வந்து அவ வந்து ரொம்ப லைஃப் ஒரு விஷய நம்ப கடைசி சாமாலை லைக்க கடவுள் இது பண்ணுவாங்க ஆ வாழ்க் க்கு எல்லாமே என்ன விட்டு நீ என்ன விட்டு கொடுத்தறாத யாருகிட்டயு விட்டு குடுக்க கூடாது அவங்கள அப்டியே இன்னொறோதுதங்க ஒருத்தவங்க பர்சனல் தோனு தோன்றவங்களா வந்து அவுங்கள வந்து நம்ம என்ன பண்ணுவோனா ஆ அவுங்க மத்தவங்க கிட்ட வந்து விட் விட்டு கொடுக்க மாட்டோ ஆனா அவுங்க கிட்ட வந்து அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணுவோ ஏ இப்டி பண்ற அப்டி பண்ற இது பண்ற ஏ அப்டி செய்ற எண்ணமே சொல்ல அப்டின்னு மத்தவங்க கிட்ட விட்டு கொடுக்காதவங்க எதுக்கன அவுங்க கிட்ட நம்ம விட்டு கொடுக்கனு விட்டு விட்டு கொடுத்து போயிச்சி இதல்லா நெறய யோசிக்க போது தனியா உக்கார்ந்து யோசிக்க தா தோனு எனக்கு ரொம்ப ஹர்ட் பண்றே போல ஏ எங்கள கேள்வி கேக்கனு இப்பல்லா அவ எதெல்ல உங்க சொல்லணோ போது நம்ம எதுக்கு வந்து அவள எது நம்ம வந்து இவள கேள்வி கேக்குனோ இருக் பண்ணோ அவள வந்து தப்புன்னு தெரிஞ்சா அவ அவளே சொல்ருவாளே இது மாரி தப்பா இருக்கு இந்த மாதிரி தப்பா இருக்குப்பா என்னன்னு தெரிலப்பா அப்டினு அவளே சொல்ருவாளே எதுக் நா பண்ற அவள நா என்ன சொல்றது அது நைசா வந்து சொல்ற நா என்ன தா ப்ரோ உன்ன நம்புற அப்னா நம்பிக்கைகிறது அவ இப்ப வந்து ஒரு நம்பிக்க ஒருத்தங்க வைக்கிறப்ப நம்மளுக்கு ஹர்ட் ஆகுற மாதிரி தானே அந்த ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு ஹர்ட் ஆகு உண்ம தானங்க இப்ப ட்ரெஸ்ட்ங்கறது அ இப்ப ஒருத்தங்கள உண்மையா நம்புறோன்னா அவுங்களு நம்மள உண்மையாதா நம்புவாங்க அது தா அவுங்க நம்ம நம்ம நம்பிக்க நம்ம உடைக்கிறப்ப நம்போ நம்மளுக்கு மட்டு உடையாது மணசு நம்மளுக்கு தெரிஞ்சு போது சொல்லி நம்பி உனக்கு தெரிஞ்சு போது அவங்க எவ்ளோ கஷப்படுவாங்க அந்த கஷ்டத்த அந்த கஷ்ட வந்து இப்ப எவ்ளோ பெரிய கஷ்டோ சொல்லி அவங்களுக்கே தெரியு அப்டி இருக்குறவுங்க நம்ம கிட்ட அவங்க விஷயோ எதயு மறைக்காம லைஃப் லாங் மறைக்க மாட்டாங்கிறது ஒரு நம்ப நம்ம ட்ரஸ்ட் ஒன்னு வேணு அந்த ட்ரஸ்ட் அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அவள மாரி ஒரு பெர்சன லைப்ல வந்து இன்னைக்கு வரைக்கு ஸ்லோ பத்திய மீட் பண்ணவே இல்ல அப்டி இருக்க பர்சன எப்டிங்க நா வந்து விட்டு கொடுப்பே எல்லாத்துக்கு வந்து பட் நா தா சொல்ற அவிட்ட சண்ட போடுவே நெறைய சண்ட போட்டிருக்கே நெறைய வந்து அவள வந்துட் மீன் சொல்ல டென்த்தக்க இல்லைன்னு சொல்லல ஆனா வந்து அவ எனக்கு வந்து அவ்ளோ வந்து முக்கியமா லைப்ல வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப என் வாழ்க்கையிலே முக்கியமான பர்சன்னா அவ ஒருத்தி மட்டுதா ஆ
ஏனா ஒன்னு சொல்றங்க ரிலேஷன்ஷிப்ல மெயின்டென் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான வழி இருக்குதுங்க செரிங்களா ஒண்ணு இல்ல ஒரு ரெண்டு சாரி சொல்றதுல நம்ம கொறஞ்சு போய்ட மாட்டோ ஒரு விஷயத்துல மட்டு தாழ்ந்து கேக்குறத நம்ம ஒண்ணு ஒரு தாழ்ந்து போயிட மாட்டேங்கறாங்க நமக்கு தெரிஞ்சாலே போது ஏங்க ஏங்க அவதா இவங்க எல்லாரு என்ன சொல்றாங்க சரிமா நீ தூரத்துல இருக்க பக்கத்துல இருந்தா நா சரி பண்ணிருப்பே நீ தூரத்துல இருக்கு போது ஒன்னால சரி பண்ண முடியல எல்லா இந்த ஒரு பதில எல்லாருமே சொல்றாங்க நா சொல்றத கேளே தூரத்துல இருக்க என்னால அதனால உதவி பண்ண முடியல நீ பக்கத்துல இருந்தா நா சரி பண்ணிருவே இது உன்னால தூரத்துல இருக்கு போது சரி பண்ண முடியல நீ அதுக்கான ஒரு முயற்சியே எடுக்க மாட்டேங்கிற அத பத்தி யோசிக்க கூட மாட்டேங்கிற ஆனா பக்கத்தில இருக்குபோது மட்டு அப்ப சரிப் பண்ணிருவியா அப்டிங்கிற மாரிதானே வரு எண்ணோ உங்களுக்கு இதுல தப்புல்ல இந்த எண்ணத்த
யே இப்ப ஃபோன்ல சாரி கேக்குறத்துகாகு இப்ப நடுல வந்து அவ கைய புடிச்சிட்டு ஒரு சண்ட போட்டு பயங்கரமா ரெண்டு பேருக்கு சண்ட ஆ நானு குளிச்ட்டு வெளிய கெளம்பி போயிட்டே அவலு வீட்ல வந்து படுத்தூங்றா சோகமா எனக்கா தெரியு சோகமா ஒக்காந்திருப்பானு சொல்ட்டு திரும்பி அஞ்சு நிமிஷோ கழிச்சி வந்து கைய புடிச்சி கா முட்டி போட்டு சாரிடி மன்னிச்சிக்கோ எ லைஃப்ல எல்லாமே ஏனா தெரியு டென்ஷனா இருந்தா மன்னிச்சுக்கோ சாரின்னு சொல்லி அவ கை எ எ கையோட அவ கைய புடிச்சி அந்த கண்ண பாத்து மன்னிப்பு கேக்குறது வந்து அவ அவள வந்து சமாதானப்படுத்துறது வந்து அப்டி சமாதானப்படுத்துனா வந்து அவ சமாதான ஆவாங்ளா ஆக மாட்டாங்ளா
ஏ அது நீங்க என்ன சொல்றீங்க அவ உங்கூட பக்கமா போயிருக்குனு தூரத்துல இருக்க தூரத்துல கொங்கக்கு சமாதானமே ஆகவேனானு நெனைக்கு
அப்டில்ல சொல் அப்டி சொல்றீங்க அதே அந்த ஃபீல்டெல்லா சொல்றே அந்த ஒரு ஃபீல் தா நா இப்ப சாரி கேக்குறேன்னா அவளுக்கு அந்த ஃபீல் வரணுல்ல எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஏங்க உண்மையா சொன்னா அவ அவள அவள ஃபஸ்ட் ஃபஸ்ட் நா வந்து அவள பாத்தது அவ கண்ணுதாங்க சரியா அவ கண்ணுதாங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட் பாத்தே நா பாத்தது கண்ணுதா அந்த அளவுக்கு எனக்கு வந்து அவள வந்து எப்டி வந்து எ எ மீச்சுனுள எல்லாமே சொல்லா இப்ப அவ இல்லைனா ஏ உயிரே வேணாங்குர நிலமைக்கு நா இருக் ஏனா காரண வந்து அவ என்ன அந்த அளவுக்கு என்னய பாத்துக்கிறா அ என்ன வேணா சண்ட நடக்கட்டு என்ன வேண்டு இப்ப சண்டையில இருக்கட்டு எந்த பேச்சே வேணானு சொல்ட்டு சண்டைக்கு வருவா அப்ப வந்து அ எப்டி ஃபோன் பண்ணுவ சேரி